சொல்லுமா எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கங்க்கா நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கோ சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டேங்க்கா காலைல நீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டே
ஆ என்ன சாப்ட்டீங்க
நா சேமியா சட்னி செஞ்சே
ஆ செரிங்க்கா மதிய சமையல்லா முடிஞ்ச்சிங்ளா நா வந்து இட்லி அ சேரி்ங்க்கா நா வந்து இட்லி சட்னி சாப்ட்டங்க்கா
அம் அம்மாலா எப்டி இருக்காங்க
ம் எல்லா நல்லா இருக்காங்கக்கா அங்க எப்டி இருக்காங்க எல்லாரு
ம் எல்லாரு நல்லாருக்காங்க
ம் ஆ நல்லா இருக்காங்கக்கா
ம்
பசங்களா எப்டி இருக்காங்க லீவ் விட்டாங்களா அவ்ங்களுக்கு
ம் லீவு விட்டாங்க லீவ்ல தா இருக்குறாங்க அதா ஜூன் ஃபஸ்ட் ஸ்கூல் தொறக்குறாங்கல்ல
ஆமா ஆமா ஆ ஆமாங்க்கா நானு போனம் நா இப்பத்துலருந்தே போயிட்டுதாங்க்கா இருக்கே
இப்பயே உங்களுக்கு லீவு விட்லையா
ஆமா எங்களுக்கு இப்பயே விடுமுறைய விடல நாங்க போயிட்டுதாங்க்கா இருக்கோ ஏனா அடுத் த்த வேலைகள்லா இருக்கு இல்லைங்களா அடுத்த வர்ஷத்துக்காக பசங்களுக்கு இப்பயே வந்து ரெடி எல்லாத்தையு வெச்சுர்றோங்க்கா
ம் நம்மளால வீட்ல ஒன்னயே சமாளிக்க முடில நீங்க எப் ப்டிதா அவ்ளோ பேர சமாளிக்கிறீங்களோ
ஆ அது எப்பமே நம்ப பிள்ளைங்க நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்கக்கா மத்தபடி பள்ளினு வரம்போது இப்ப நம்பளு அப்டித்தானே இருந்திருப்போ நம்பளா நம்ப அம்மா அப்பாவிக்கு ஆடங்கலனாலு பள்ளிக்கு போய்ட்டா ஆசிரியர்
அடங்குனோ அ அ அப்டித்தா இருக்குறாங்க இப்ப இருக்கிற பசங்களு
ஆமாங்கக்கா
ம் இப்ப ஒனக் லீவா
ஆ ஆமாங்க்கா இன்னைக்கு அரசு விடுமுறைன்றதுனால விடுமுறைக்கா
வேலலா முடிஞ்சிருச்சா வீட்ல
ஆ மதிய மட்டு சமைக்கணுக்கா கால கால மட்டுந்தா சமைச்சே அதையு சேரி கொஞ்சோ நேரம் போகட்டும் அப்றோ சமைச்சுக்கலான்னு விட்டுட்டேங்க்கா
உம் நாங்களும் இதுக்கப்றோ தா சமைக்கணு இப்ப தா காலைல சாப்பாடே முடிஞ்சது
ஆ சேரிங்க்கா
என்ன மத்யானம் சமைக்கணு அது சமைச்சு சாப்பட்றதுக்கே டைம் ஆயிடும் ம்
ஆமாங்க்கா எங்க நா விடுமுறை இல்லாததுனால வேலைக்கு போறதுனால தெனமு கால்ல எழுந்து எழுந்து செஞ்சு அப்படியே டைம் போயிடுதுங்ளா சேரி இன்னைக்கு ஒருநாளாது விடுமுறைல இருக்கோ கொஞ்சோ லேட்டா செய்வோ கொஞ்சோ நேரம் கழிச் சி செய்வோ அப்டின்ட்டு அப்படியே உக்காந்துட்டு இருந்துட்டேங்க்கா
உம்
சேரி அத்தா அது பதனொன்ரை பன்னெண்டு மணிக்கா சமைக்க ஆரம்பிப்போ
உம் ஆமா வெயில் வேற பயங்கர வெயில இருக்கு வெளிய போயிட்டு வரலான்னா ஒன்னும் முடில
ஆமாங்க்கா எங்கக்கா வீட் ஆமா வீட்லயே இருந்தாலு அனலாதா இருக்கு சமைய கட்ல நிக்கவே புடிக் கவே மாட்டிக்குது
ப்பண்ணே
வந்து அ ஆனா என்ன பண்றது பசி எடுத்துடுதே நேரோ தேரோ தவறாம ப சி எடுக்குது அதனால செய்ய வேண்டியதா தா இருக்கே
உம் அப்டித்தா ஆயிடுது பசிக்குதேன்னு சமைக்க வேண்டியதா இருக்குது இல்லன்னா பா பட்னியா கூட கடந்துட்ணு
ஆமாங்க்கா
பெரும்பாலும் பசங்க இருக்க மாட்டாங்க சாப்ட்டுக்கிட்டே இருக்கணு அவுங்ளுக்கு அதனாலயே செஞ்சுக்கிட்டே இருக்கணு
உம் ஆமாங்க்கா வீட்ல நம்ப சாப்புட்லனாலு கணவரு பிள்ளைங்க அவங்களுக்குல்லா செஞ்சு தன் தர வேண்டியதா தா இருக்கு
ம் உங்க பாப்பா எப்டி இருக்கு
உம் நல்லா இருக்காங்கக்கா
உம் ஊர்க்கு வாங்க
ஆ வரேங்க்கா ஊருக்கு வந்தா வருவோ நீங்களும் வாங்க ஏன்னா இப்பதா உங்ளுக் குதா விடுமுறை நீங்க வந்து பசங்கள எல்லா கூட்டிட்டு வாங்க வந்து இருந்துட்டு போங்க
நாங்களு வரலான்னு தா பாக்கறோ ரொம்ப வெயிலா இருக்கு அதனால தா அங்க வர பயமா இருக்கு ஏற்கனவே இங்கவே இவ்ளோ வெயிலு காயுதுன்னா அங்கல்லா இத விட பயங்கரமா காயு அதனால தா எங்க நாத் தனாரே இங்க வந்திருக்காங்க அங்க ரொம்ப வெயிலா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு பசங்கள இங்க வெளிய கூட்டு போலா அப்டின்ட்டு இங்க எங்க வெளிய கூட் கூட்டு போலான்னு பிளான் பண்றோ வெயிலு ரொம்ப காயுதா அப்றோ ஐய்யய்யோ இவ்ளோ வெயிலு சைடு வந்து ஏதாச்சி ஒன்னுல்ல கேன்சல் ஆயிடுது வேண்டான்னு சொல்லிட்டு உட்டுட்டு ஆம்
சாய்ந்திரோ கூட வெயில் போகவே மாட்டேக்குது கால்லயு எட்டு மணி ஏழு மணிக் ட்டு வெய வந்துருது
ம் ம் அப்டிதா அவுது தெனமோ எங்கயாச்சு போலான்னு பாக்குறோம் போ முடிய மாடேன்து
ம் அது என்னமோ கரெக்டுதாகா நம்மளே மனசு வந்து போலானு நெனச்சாலோ இந்த வெயில் நம்மள போக விட மாட்டிகுது
ஆமா எவ்ளோ வெயில் காயிதோ அந்த அளவுக்கு மழ வரோனு நெனைக்குற இந்த வருஷோ
ம்
ஏனா எ பெரிய பாப்பா இருந்தப்ப கூட அப்டித்தா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து சம்ம வெயிலு இதே மாறி தா பயங்கரமா காஞ்சது நெறய பேரு இறந்துட்டாங்க வெயில் தாங்காமா அந்த வருஷோ செம்ம பெரிய வெள்ளோ வந்துச்சு
ஆ
என் பெரிய பாப்பாக்கு உடம்பு முடியாத போயிடுச்சு கரெக்டா அந்த வெள்ளோ வரும் டைம்ல ரொம்ப முடியாத போய் ஹாஸ்பிட்டல்ல எங்கியுமே கடையாது குளோஸ் ஆயிட்டு அதுக்கப்றோ அவங்க அப் பா தண்ணிலயே நிந்தி போய் வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப தூரோ ஒரு ரெண்டவரு நடந்து போய் வாங்கிட்டு வந்தாங்க வண்டியும் இல்ல பெட்ரோலும் இல்ல எதுவுமே இல்ல அவ்ளோ தண்ணியா வண்டியு ஓட்ட முடியாதா அப்டினு சொல்லிட்டு இப்ப இந்த வெயில பாத்தா எனக்கு அப்டிதான் தோணுது
ம் ஆமா
போன மாறி ஆகுமோ அப்டின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வெயில் காயிது
ஆமாக்கா இப்ப எல்லா எங்க மாறி மாறி வருது வெயில் வந்தாலோ அது
ம் இப்போ வெயில்ல போய் அவ்ளோ மழ போன வாரோல்லா
ஆம்மா
ம்
இங்க எங்க இங்க நேத்து கூட மழ ஆ நேத்து கூட மழ வர மாறி இருந்துச்சி கொஞ்சோ தூர போட்டுச்சி அப்றோ நின்னுச்சு
ம் இங்க நல்லா மழ வந்துச்சு அப்றோ நின்னுடுச்சு இப்போ வெயில் தா காயிது இன்னைக்கு
ஆமாக்கா அந்த கொஞ்சோ மழ வர்றதுக்கு சேத்தும் வெயில் வந்து
வெயில் பாத்தீங்கனா காயிது பயங்கரமா அவ்ளோ மழ இந்த வெயில் காலத்துல போய் இவ்ளோ மழ வருமானு அப்படியே அவ்ளோ ஒரு ஆச்சிரியமா இருக்கு அந்த அளவுக்கு மழ வந்துச்சு இங்க அவ்ளோ பாஸ்ட்டா ரெண் நாளா நம்ம வெயில் காலத்துல க்குமா இல்ல மழை காலத்துல இருக்கமானே தெரியல அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்புறம் அப்டியே பத்த தா மறுனாள் நல்லா வெயில் காயுது அந்த அளவுக்கு மண்டையை பொழக்குது
ஆமாக்கா மழ பெஞ்சதுக்கான அறிகுறிகள் கூட எதுமே இல்லாத அளவுக்கு வெயில் காயுது
வெயில் காயுது என்ன ஆவபோதோ தெரியல வெல்லம் வந்து இந்த வருஷம் நிறைய மழை இருக் க்கும் தான் நினைக்கிறேன்
ஆமாப்பா வெயில் அதிகமா வந்துச்சுனாலே மழையு அதிகமா வந்துருது
இப்ப கூட நம்ம வீட்டு உள்ளயேுுு இருந்து சமாளிச்சிற்லா ஏதோ கரண்ட்டெல்லா இருக்கு வீட்ல ம் மழ வந்துச்சுனாக்கா கரண்ட்ட கட் பண்ணிட்றாங்க எல்லா பண்றாங்க அதனால சுத்தமா முடிய மாட்டேங்குது
இப்போ லேசா காத்தா அடிச்சுனா கூட ஒடனே நிறுத்திட்றாங்க
ம் ஆமா இப்பலா ஒரே இந்த வெயில்லயே கரண்ட் அதிகமா போயிடுது எங் வீட்ல இன்னைக்கு வெடிய காலைல கூட நைட்டு் ஃபுல்லா இல்ல கரண்ட்டு
ம் ம் ஆமாங்க்கா இதேதா பண்றாங்க வெயில் இந்தாலு கஷ்டமாக்குது மழக் கால வந்தாலு கஷ்டமாக்குது
ம் ஆமா என்னாவா இருந்தாலு கஷ்டமா இருக்கு இந்த பசங்கள வெச்சுக்கிட்டு நல்லா எழுந்து அழ ஆரம்மிச்சுட்றாங்க
ஆமாக்கா எங்க நம்மக்கே தூக்க வரமாட்டிக்குது ஒரே வேர்த்து கொட் ட்டி ஒரு மாரி ஆயிடுது ஒடம்பே நம்ளுக்கே கொழந்தைங்க என்ன பண்ணுவாங்க பாவோ
ம் ம் இப்டிதா இருக்கு சுத்தமா முடிய மாட்டிங்குது பசங்களாலேயே
அ
நல்லா தண்ணில விளாட்றாங்க வெயிலுக்கு செரி விளாட்டு நானு உட்டுட்டே என்னா பண்றது நம்பளாலேயே முடியல இவ்ளோ வெயில் காயுது நல்லா டப்புக்குள்ள தண்ணிய ஊத்தி ஏறி உக்காந்துக்குறாங்க எல்லாரு
அ நம்மளுக்கே அப்டி தானக்கா இருக்கு எதாவ்து தொட்டிக்கிட்டி நெரம்பி வெச்சுட்டாங்கனா போய் ஏறி ஒக்காந்து க்லாமா அப்டின்னு இருக்கு நம்ளுக்கே கொழந்தைங்க என்ன பண்ணுவாங்க
அதனால தா செரி வுட்டுட்றே எதுவு கேக்குறதில்ல செரி வெளாட்னா வெளாட் டு நம்மளாலயே வெயிலுக்கு முடியலையே பாவ பசங்க என்ன பண்ணு அப்டின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்றோ சளிப் புடிச்சுக்குமே அப்டின்தா பயமா இருந்தது ஆனா நல்லா செரி விளாட்றாங்களேன்ட்டு வுட்டுடே நானு
ம் சேரிங்க்கா எங்க பள்ளிக்கூட இருந்துச்சுனா கூட தெரியாது போவாங்க வருவாங்க இப்ப வீட்லே இருக்கற்த்துக்கு அவுங்களுக்கு கஷ்டமாதா இருக்கு
ம் ம் அப்டிதா பள்ளிக்கூட போனாதா என்ன ஆவப்போதோ தெர்ல இவ்ங்க கதெல்லா இப்ப ஸ்கூல் இல்லாதவோ சீக்கிரமா எழுந்துக்குறாங்க இல் இருக்குற மாரி இருந்தாக்கா லேட்டா எழுந்துப்பாங்க நம்ம எழுப்பி வுடணு இப்ப வந்து நம்ம எழுப்பாதையே எழுந்துக்குறாங்க அப்ப வந்து நம்ம எழுப்பி வுடணு அப்டியே தூக்கிட்டு போய் உக்கார வைக்கணு பாத்ரூம்ல ஒக்கார வெச்சு நம்ம குளிக்க வெப்போ இப்ப வந்து அவ்ங்களே லே இப்ப சீக்கிரமா எழுந்துகுறாங்க எல்லா பண்றாங்க
ம் ம் ம் ம் அவ்ங்க்ளுக்கு தெரியுதுலக்கா நீ ஒட் ட்டு தாங்க இப்ப யாரு எதையு கேக்க மாட்டாங்க அப்டின் தேடிட்டு
அதுலயு எ பைய இருக்கா பாரு ரொம்ப மோசத்துலயு மோச கரெக்டா ஷார் ப்பா அஞ்சு மணிக்கெல்லா எழுந்துக்குறா இப்போ அதுவே பள்ளிக்கூட இருக் க்குற மாரி இருந்துச்சுனாக்கா எழுந்துருக்கவே மாட்டா அதே மாதிரி அந்த ரெண்டு நாளு ஞாத்திக்கெழம சனிக் கெழம லீவ் வரமோது அவனே எழுந்துப்பா நம்ம வந்து ஒரு ஆள் எழுப்பி வுடணு அப்டின்னல்லா அவசியம் கெடையாது இருப்ப அந்த அஞ்சு நாள் மட்டும் எழுந்திரு க்கவே மாட்டா நீ என்னா பண்ணாலு எழுந்துக்க மாட்டா ஆனா மறுநாள் ஸ்கூல் லீவு நடுவுல அப்டின் சொன்னாக்கா அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா அவரு வந்து சீக்கிரமா எழுந்துப்பாரு எப்புட்றா இன்னிக்கு மட்டும் எழுந்த ஸ்கூலுக்கு போனு கெளம்புடானாக்க இன்னிக்கு ஸ்கூல் இல்லயே எனக்கு தெரியுமே அப்டின்ட்டு சொல்லுவா
எல்லா பசங்களு அப்டித்தா இருக்காங்க
ம் ஆமா இரும்மா யாரோ கூப்பிட்றாங்க யாருன்னு பாத்துட்டு வரே
சேரிங்க்கா
ம்